ஆ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா தோழி
நல்லாருக் க்கந் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கோந் தோழி பாத்தீங்கன்னா தோழி எங்க வீட்ல இன்னைக்கு ஒரு இது பயந்து க்கறந் தோழி இன்னைக் எது சமையலே இல்ல தோழி பாத்தீங்கன்னா நேந்தி உருண்ட கொழம்பு வெத்திருந்தந் தோழி அதனால தோழி அந்த உருண்ட கொழம்பு அப்டியே இருக்கு தோழி கொஞ்சோ அத வெச்சுட்டு தோழி சும்மா ஒரு கூட்டு மரியாத் ட்டா அது போண்ணிக்கலாம்முன்ட் முட்டக்கோஸ்சு கல்லப்பருப்புப் ப கூட்டோஃம்ல தோழி ஆ ஆ அந்த மாதிரி பண்ணிட்டு ஏதாவது வேணா வருத்துக்கலா அப்டி இல்லைன்னா அதுவே போதுன்னு சொல்லி நாங்க நல்லா இருக்கோ தோழி அம்மாவு நானு அந்த அத வச்சு உருண்ட இருக்கு ஆ முட்ட தோச அத வச்சு சாப்ட்ருல்லா அப்டின்னு சொல்லி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆ கண்டிப்பா தோழி இப்ப நா மட்டு இருந்தேன் பாத்தீங்கனா எனக்கு வந்து நா எந்த வித விதமான உணவுமே செய்ய மாட்டேன் தோழி இப்ப நா மட்டு வீட்ல இருக்கே அப்டின்னா நா கலைல வச்ச மாவயோ இல்ல நேத்திக்கு வச்சு பழைய சோ ஓ ஆப்டியே வச்சு ஓட் நா மட்டு இருந்தானா எனக்குன் தனியே எந்த விதமான ச எதுமே செய்ய மாட்டே நீங்க அந்த நீங்க அந்த முட்டகோசு கூட்ட பத்தி கொஞ்சோ பகிர்ந்து தங்கத்தோடு நான் வந்து புதுசா இருக்கு நா கேள்விப்பட்டதில்ல
அப்டிங்ளா தோழி ஒன்னு இல்ல தோழி முட்டக்கோச சின்ன சின்னதா கட் பண்ண இது பண்ணிக்கோங்க நறுக்கிக்கோங்க தோழி நறுக்கிட்டு அத வந்து நீங்க வேக போட்டுக்கோங்க தோழி இப்பதா எல்லாத்தலயுமே எது ஏதோ கலக்குறானே அதனால அத வேகப்போட்டுக்குறது நல்லது சில பேர் வேக போடாமலே பண்ணுவாங்க நாங்க வந்து ந்தா நா வேகப்போட்டுறே தோழி கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு இல்ல வேகாமனா சில பிற தனியா அவிச்சிட்டு அதுக்கப்புறோ போட்டு டைரக்டாக பண்ணுவாங்க கரெக்ட் ட்டுங்ளா ஆ செல பேர் வந்து குக்கர்ல டைரக்டாவே வச்சிருவாங்க
உம் உம்
அப்டி சொல்றே நா என்ன ஆ குக்கர்ல தா ச்சி வி சி ஆய்டு
இப்ப நம்ம வேக வச்சு இப்ப நம்ம வேகவச்சு வடிச்சோம் அப்படின்னா அதுல இருக்கிற சக்தி எல்லாமே போய் தோழா அதனால நான் எப்போ நான் எந்த காய்கறியா இருந்தாலுமே நான் வே வே வச்சு அந்த தண்ணியை வந்து வடிக்க மாட்டேன் அது அப்படியேதான் இருக்கும் தண்ணிலே தான் கடைசி வரைக்கும் அந்த பொறலா இருக்கும்
அது பொரியல்லாம் பரவாயில்ல தோழி இ குட் மார்னிங் சந்தோசங்க நம்ம கூட்டு மாறி தான வைப்போம் போகிறோம் அதனால நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நேராகவே குக்கரில் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே இங்க வீட்டுல வந்து வட வடகம் போடுவாங்க தோழி முக்க க்கு புளி கொழம்புக்கு சாம்பரு இந்த என்னது குருமா குழம்புக்கலாம் னா வடவ ஆஹ போட மாட்டாங்க இருக்குமே கொஞ்சமாக வடம்ப போட்டு தாளித்து அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இருக்குல தோழி கடப்பருப்பு நிறையாவவே போடலாம் தோழி அப்போ தான் அதுக்கு உள்ள டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வடமம் கல்ல ப்பருப்பு வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு தக்காளி ஆஹ அந்த மாரி போட்டுக்கலாம் தோழி சின்ன தக்காளி ஒன்னு போடலாம் தோழி பெருச இனா ஒரு அரை தக்காளி மட்டும் போட்டா போதும் ஆஹ் இதெல்லாம் அரஞ்சு போட்டு முட்டைக்கோசையும்யும் அது கூடயே சேர்த்த இது எல்லாத்தையும் ஒன்னாவே வேக விடு ட்ருலாந் தோழி போட்டு மஞ்சத்தூள் மொளகாத்தூள் கொஞ்சோ பச்ச மொளகா கூட நீங்க அரிஞ்சு போட்டுக்கலா அதுவு ஒரு டேஸ்ட்டு கெடைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரிய குக்கர்ல இது பண்ணி எறக்கிடதா வேண் டியதுதா தோழி திக்காவு இருக்கு லாஸ் ட்டா நீங்க வந்து தேங்கா அரைச்சு ஊத்திட வேண்டியதுதா தோழி அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆ கொஞ்ச காரமா வச் சா ஆ சாதத்துக்கு போ பெசஞ்சு சாப்பட்லா சாப்புட்டு ஒரு உருளக்கெழங்கு வறுவலு அந்த மாரி எதாவது ஒரு வறுவலு வச்சு சாப்பட்லா இல்லன்னா இந்த புளி கொழம்பு எல்லா வைக்கிறோ கார கொழம்பல்லா வைக்கிறோன்னா இத ஒரு கூட்டு மாரியு செஞ்சு சா ப்பட்லா தோழி நல்லா இருக்கு நல்லாவே ம சிஞ்சிரு உங்களுக்கு நல்லாவே மெதுமெது னு ஆயிடு ஆ அது ஒரு நல்லா இருக்கு தோழி அதுல சீரகமு போட் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்குந் தோழி
ஆ ஹா இப்போ நா எப்டி பண்ணுவே அப்பிடின் ஆ சொல்லுங்க தோழி
ம் சொல்லுங்க சொல்லுங்க தோழி சொல்லுங்க
இப்ப நா எப்பிடி பண்ணுவே அப்டின்னா ஆ ஃபஸ்ட்டு தொவரம்பருப்பு இல் ல க பயத்தம்பருப் போ எடுத்து ஆ முட்டக்கோஸ் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அத நல்லா கழுவி ட்டு குக்கர்ல சேத்துப்பே குக்கர்ல சேத்துட்டு அத அதோடயே கொஞ்சோ பாசிப்பருப்பாவு போட்லா இல்ல துவரம்பருப்பாவு போட்லா ஆனா கல்ல பருப்பு நம்ம எந்த பருப் போட்டாலுமே கொஞ்சோ போடணு போட்டுட் டு ஒரு ரெண்டு விசில் வர வரை வேக வைக்கணும் தோழி வேக வச்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு உம் விசில் போனோன எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா மிளகா தூள் போடனும் தோழி மிளகாத்தூள் போட்டு நம்ம அந்த முட்டை கோஸ் போடும் போதே நீங்க சொன்ன மாரி தக்காளி வெங்காயம் போடுவோம் நாங்க சின்ன வெங்காயமா இருந்தா நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் போடுவோம் போட்டு எல்லா த்தமே நல்ல வேக வச்சுட்டு இற அதனால பாத்தீங்கன்னா ந ம் நாங்க தேங்காய் சீரகம் இருக்கு இல்லையா சின்ன சீரகம் அது உரியா நம்ம எந்த கூட்டை இருந்து பச்சை மிளகா எடுத்து அரைச்சி போடும்போது அதனுடைய வாசமும் நம் நல்ல இருக்கும் அந்த சுவையும் நல்ல இருக்கும் தோழி ஆஹ் தேங்காய் சாந்து அரைச்சு போட்டு அதை கொஞ்சம் கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தாளிப்பு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வெங்காய மசின ம் செஞ்சுட்டு நம்ம பச்சை மிளகா காரம் வேணும்னாலும் நம்ம பச்சை மிளகா போட்டு காரத்துக்கு இல்ல நம்ம மிளகாத்தூள் வேணும்னாலும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் நம்ம
உஹும் உம்
தான்
ஆஹ்
என் வீட்டு பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா அந்த பெருஞ்சீரகம் அஹ் சின்ன வெங்காயம் நல்லா போட்டு தாளிக்கனும் நல்லா சின்ன வெங்காயம் அரிஞ்சு நல்லா வெங்காயம் செவந்ததுக்கு அப்புறமா பர்ஸ்ட்டு பெருங்காயம் போடணும் அடுத்தது வெங்காயம் போடணும் வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம முட்டைகோசு இருக்குலயா அதை எடுத்து அதுல வைக்கணும் வச்சட்டோம்னா அவ்வளவு தான் முடியும் முடிஞ்சியிருச்சி முட்டை கோஸ் கூட்டு நாங்க அப்படி தான் தோழி செய்வோம் நீங்க தாளிப்புக்கு வந்து நாங்க எதுலயுமே வந்து வடகம் சேர்க்க மாட்டோம் மீன் குழம்புல மட்டும்தான் வடகம் சேர்ப்போம் க்
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி இது
பிடிக்கும் ஆனா பாத்தீங்கன்னா சாம்பார்ல போட்டா எனக்கு பிடிக்காது அந்த வடகம் போட்டு தாளிச்சா பிடிக்காது புளி குழம்புல மீன் குழம்பு போட்டா பிடிக்கும் எனக்கு வடகம் பிடிக்கும் அது நல்ல வாசமா இருக்கும்
பாத்தீங்கன்னா தோழி சாம்பார்லேயுமே எல்லா சாம்பார்லேயும் போட மாட்டோம் சொல்லி வீட்டல ஹ முள்ளங்கி சவுச்சவுயெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறோம்ல தோழி வடகம் போடுறது உண்டு தோழி இந்த வெண்டைக்க எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறோனா அது வெறும் கடுகு பச்சை மிளகாய் அதுமாரிதான் தோழி போட்டு வைக்க வைக்கிறது உண்டு எல்லாத்துக்கும் போட மாட்டோம் ஆ மீன் குழம்புக்கு நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா போடுறது உண்டு தோழி மீன் குழம்புக்கு புளி குழம்புக்கெல்லாம் அஹ் குருமாக்கு வெண்டைக்காய் மசாலா குழம்புலாம் ந அதுக்குலா போட மாட்டோ தோழி
ஆமா தோழி நாங்களு போட மாட்டோ ஏன்னா இதோட ஸ்மெல்லு வேற மாதிரி துக்கு அந்த கொல கொழம்போட மனம் வேற மாரி இருக் அதனால ரெண்டுத்துக்கு நமக்கு வந்து செட் ஆகாது தோழி
ஆனா இந்த சவ்சவ் கூட்டுலா வைக்கிறோம்ல தோலி எங் வீட்டுல கொழந்தைக்காக சௌச்சவு கேரட்டு போட்டு கூட்டு வப்பே தோழி அதுல பாத்தீங்கன்னா இத மாரிதா வடகோ போட்டு தாளிச்சு சௌச்சவு கேரட் நா இதே மாரிதா தோழி குக்கர்ல தா தோழி இப்ப இப்ப எல்லாமே குக்கர்லயே வச்சுட்றே தோழி மா ஒவ்வொரு நேரோநா தோழி எண்ண சட்டில போட்டு எல்லாத்தையு போட்டு வேக போட்டு கொஞ்ச நேரோ ரொம்ப நேர தா ஆக்குறது அதெல்லா எப் ப்ப வடகோ வெங்காயோ இதே மாரிதா தொளிப்பு இது வெங்காயோ தக் களி கொஞ்சமா போட்டுட்டு இதுநலுப்பு ஆ சீரகோ போடுவோ தோளி சீரகோ போட்டா அது கொஞ்ச வாடையா டேஸ்ட்டாவு இருக்கும்ல தோழி
சீரகோ நீங்க நார்மலாவே இப்போ பச்சையாவே அந்த கூட்டோட போடுவீங்களா இல்ல தேங்காவோட அரச்சு போடுவீங்களா தோழி
போடலா தோலி கொஞ்சோ தாளிக்கிறதுக்கு கொஞ்ச லைட்டா போட்டு விடுவோ தோழி அது ஒரு மாரி அந்த வாடயே நல்லா இருக்கு தோழி ஒடம்புக்கு நல்லது தானே உங்களுக்கு கு அதனால அதில வெங்காயோ தக்காளி சௌசௌவு கேரட்டு ச் அ சௌச்சௌவ் ஒரு டேஸ்ட்டு கேரட் பு வந்து இனிப்பு குடுக்கு அ ரொம்ப காரோலா இருக்காத் ரொம்ப காரமாவு வச்சு தரதகல்ல தோளி கொழந்தைக்கு தான அப்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையு போட்டு ஒரு பெரியா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லா போட்டு க்ளாஸ் டா தேங்கா அரச்சி ஊத்தி அறக்கிட்றது தோழி அவரு பாத்தீங்கன்னா அதயே போட்டு ஒவ்வொரு நேரோ சாப்ட்ருவாரு இப்பம் நம்ம பள்ளிக்கெல்லா போறோம் மதியமா கொண்டு போய் குடுக்குறோன்னா இத செஞ்சி தருவோப்பா ஹல்னா இது செஞ்சி தரதில்ல தோழி அது நல்லா இருக்காது கெட்டியாவு ஆயடு நம்ம மதியோ கொண்டு போய் தரோ அப்பிடின்னா அந்த நேரத்துக்கு செஞ்சி எடுத்துட்டு போய் கொஞ்சோ அது இதா இருக்கு கொழ கொழன்னு சாப்ட்ரலா காலையிலா நம்ம குடுத்த அம்ச்சோனா கெட்டியா ஆயிடும்மில்ல தோழி அதனால இப்ப அதெல்லா பண்றதுல்ல தோழி இப்ப பெரியவரா ஆனவனா இதெல்லா அவரல்லா சாப் ப்பட மாட்டராரு தோழி செஞ்சாலுமே நாங்கதா தோழி சாப்பற மாரி இருக்கு வே கொட்டிட கூடாதே த வே சமைச்சிருக்கோங்க வேஸ்ட்டா போயிடக் கூடாது நாங்கதா தோழி சாப்பறோ அவருக்கெல்லா இப்பே இப்ப பாத்தீங்கன்னா தோழி இப்ப இப்ப பள்ளிய ஆரம்பிச்சத்துலந்து தோழி அவுங்களுக் க்கு நான இந்த புதினா ரைஸ் தே இந்த பிரியாணி மாரி செஞ்சி கேக்குறாங்க தோழி புதினா சாதோ ஆ வெஜி டேபிள் வே இது தக்காளி சாதோ தயிர் சாதோ அந்த மாரிதா தோழி கேக்குறாப்ல அன்னிக்கலா சாம்பாரு ஃபஸ்ட்டு்டே குடுத்து த்ததுக்கே வந்து வேண்டாங்க ஒழுங்காவே சாப்பில கப்பிலே அப்டியே எடுத்துட்டு வந்துட்டா அப்புல தோழி
ம் ம் சரி தோழி அப்பிடின்னா உங்களுக்குமே ஈஸியா தான இருக்கு இந்த ஒன்
ஆ ஈஸியாதா தோழி இருக்கு ஈஸியாதா தோழி இருக்கு எப்ப பாரு இஞ்சி பூண்டு நம்ம போட்டு விழுத போட்டு இது பண்ணா அதுவு ஒடம்புக்கு கெடுதல்தான சொல்லுங்க
ஆ ஆமா தோழி ஆனா பாத்தீங்கன்னா ரோ ரொம்ப சேக்க கூடாது கமியா
ம் கம்மியா சேக்கணு இவரு என் என்னன்னா அந்த வாடையே இந்த மசாலா வாடையேதா கேக்குறாரு தோழி இவுரு இல்லன்னா உருளக்கெழங்கு இந்த கொழந்தைங்களுக்கே உருளக்கெழங்கு ஒரு பிரியம் போல இருக்கு உங்க வீட்ல எப்டி தோழி உருளக்கெழங்குனாப்
மே வந்துட்டு எனக்குமே வந்துட்டு உருளக்கெழங்குனா பிரியம் தா நாங்க உர் உருளக்கெழங்குலயே பாத்தீங்கன்னா அந்த பு பொடி மாசுன்னு ஒண்ணு பண்ணுவோ அ அந்த புளிக் கொழம்புக்கெல்லா அத தொட்டுட்டு சாப் டா நல்லா இருக்
ஆமா ஆமாவா
பொடி மாஸ்சு இத பத்தி நம்ம வேற ஒரு வேற ஒரு இணைப் ப்புல பேசுவோம் தோழி ஏன்னா நமக்கு ஒதுக்கப்பட்டதிற்கான நேரம் முடிந்து விட்டது ஓகே நன்றி தோழி